ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்ளா எனக்கு கேக்குதுங்க உங்களுக்
அ அ அ கேக்குதுங்க வணக்கோங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சுங்ளா
அ இல்லங்க இனிமேதா நீங்க சாப்ட்டாச்சா
அ இப்பதா சாப்ட்டேங்க
ம் ஓகே ஓகேங் ஓகேங்க
ஓகே அப்றோ ப்ரெண்ட்ஸ் இப்பதா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிட்டு வந்தே
ஃப்ரெண்ட்ஸ் கூடிங்ளா ஓகே ஓகேங்க ம்
அப்டியே சாப்பிட்டு அப்றோ ஃப்ரெண்ட்ஸா அப்டியே குக் பண்ணி சாப்பிட்டு இப்ப எல்லா அவங்கவுங்க பெட்
ஓகே ஓகே
ம்
செரி செரி நீங்க ஒர்க் பண்றீங்ளா இல்ல அ ஃப்ரெண்ஸ்லா எங்க ஃப்ரெண்ஸ்லா இருக் ஃப்ரெண்ஸ்ல்லா ஓகே ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்டி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இல்லாமையா யார் இருப்பாங்க
செலவுங்கல்லா இருப்பாங்க அதனாலத்தா கேட்ட கொஞ்ச பேரு இருப்
அ சில பேரு இருக்காங்க அத லிமிட்டடா பழகுவாங்க அவங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பெருசா ஃப்ரெண்ஸ் சர்க்கிள் இருக்காது சின்னதா ஒரு லிமிட்டடா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரோட மட்டு க்ளோசா இருப்பாங்க மத்தவங்ட்ட பேச மாட்டாங்க பச பசங்க அப்டி இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சி பசங்கலா அந்த மாரி இருப்பாங்ளான்னு தெர்ல புரிலங்க
உங்ளுக்கு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலா பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலுங்ளா கொஞ்ச பேருங்ளா இல்ல நெறையா பேருங்ளா
பெரிய பெரிய ஃப்ரெண்ஸ் சர்க்குல்தாங்க
ஓகே ஓகேங்க நெறைய பேர்த்து கூட பேசி பழகி
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அ அவுங்ககிட்ட இருந்து நெறைய விஷியோ நீங்க கத்துக்லா இல்லிங்க
ப்பாங்க சொல்லுங்க சொல்லுங்க
அவ்ளோதாங் நீங்க சொல்லுங்க
இல்ல அதா ஃப்ரெண்ட்ஸ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லது கெட்டது இப்ப நா காலேஜி முடிச்சு வந்துட்டு நீ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்ப ஒர்க் பண்ட்ருக்க த்ரீ இயர்ஸ் போர் இயர்சாக போது ஃபோர் இயர் நடந்திட்டிருக்கு ஆனா இப்பவுமே ஏதோ ஒரு ஹெல்ப்புனா ஏ ஃப்ரெண்ட்டு ஏ ஃப்ரண்ட்ஸ் சென்னைல வேல பாக்ராரு அவருக்குதா கால் பண்ணுவ ஏ ஃப்ரெண்ட்ஸ்சு ரெண்டு மூணு பேர் இர்க்காங்க அவுங்ளுக்குதா ஏதோ ஒரு ஹெல்ப் புண்ணானு நா அவங்ளுக்குதா மொத கால் பண்ணுவே இப்ப வரைக்குமே அவன்ட இருக்குதோ இல்லையோ அ அ அடுத்தவங்கள் ட ரெடி பண்ணி அவ குடுப் ச் என்ட இல்லைன்ஸ் இல்லைனா இல்லடா இருக்குனா இருக்குடா இர்ரா நா வேற யார்டையாது ரெடி பண்ணி தரேண்டான் சொல்லுவானே தவர ஏதா சாக்கு போக்கு சொல்ல மாட்டான்ப்ப சொந்த காரங்கல எடுத்துக்ட்டா கூட அந்த மாரி இருக்க மாட்றாங்க இப்ப இந்த காலங்கள்ல சும்மா ஏதா ஒன்னு சொன்னம்னா இப்பதாப்பா பண்ணே இப்பதாப்பா பீஸ் கட்னே இப்பதாப்பா ஸ்ச கொஞ்ச முன்னாடி சொல்லிருக்கலாம்லப்பா அப்டினு சொல்வாங்க ஆனா வச்சிருப்பாங்க குடுக்க க மனசு வர மாட்டது ஆனா பிரெண்ட்ஸ்சு ஒண்ணுத்தத்தவங்கதா ச் இப்ப நம்ம இதுக்கு அமௌண்ட்னுல மத்த ஏதோ ஒரு விஷ்யத்த நம்ம முன்னேறம்னாலு அவுங்க சந்தோஷப்படுவாங்க நம்ம க்காகவு சேத்து
ஆமாங்க ஆமா அது செரிதாங் இப்ப நம்ம ப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லேனாலு வேற யாருகிட்டையாச்சு கடம் வாங்கியாச்சு நம்ம ப்ரெண்டு நல்லாருக்குனு சொல்லி குடுப்பாங்க
கண்டிப்
பின்ன அந்த கட குடுத்ததா அவுங்க கேப்பாங்ளான் கேட்டா டவுட்டுதா பட் சொந்தக்காரங்க நீங்க சொன்ன மாரி சொந்தக்காரங்ளா இருந்தாங்ளா ஒரு ர பத்து நாள் நீங் கரெட்டா டைம் இந்த டைம் சொல்லீங்னா அடுத்த நாள் வந்து ஃபோன் பண்ணி தொல்லையாப் தொல்ல பண்ண ஆரம்மிச்சுடுவாங்க எப்ப பா பணந் தருவ இது இல்ல அது அது இல்ல பங்கஷனுக் போனு அத பண்ணணு இத பண்ணுனு ஆனா பிரெண்ட்ஸா இருந்தா அவங்களே கஷ்டப் பட்டு அந்த பணத்த அவங்ளுக்கு வர சேல்ரிலியே அவுங்க கட்டிடுவாங்க இல்லைங்ளா
ஆமா ஆமாங்க அதேதா அதேதா எனக்லா நா ஒர்க்கு போ போனப்ப எனக்கு ஒரு வீட்ல ஒரு எமர்ஜென்சின் எ ஃப்ரெண்டு தா லோன் எடுத்து குடுத்தாரு எனக்கு சேல்ரி வந்து லேட் லேட்டா வரு அவருக்கு முன்னாடியே கட்டனானு நா லோனு அவ ப்ப அவ சேல்ரில கட்டிருவா ச் அந்த லோன வந்து அவ சேல்ரில கட்டிருவா நா வந்தாட் க்கப்றோ கொடுப்பே நா அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ்லா இருந்துச்சு ஈ எம் ஐ கட்றது ஆனா என் சுச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டு இப்ப ப்ச் இதுல இப்பெல்லா சொந்தத்துக்குள்ள கூட இந்த மாதிரி பண்ண மாட்றாங்கல்லங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்களு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் ஏன்னா நம்ம இப்ப ஒன்னா இருக்கு போறது இல்லை ம் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏதோ ஒரு நல்லது கெட்டதுனா அவங்களுக்கு போன் அடிச்சு சொல்லி இந்த மாரி இருக்குடா என்ன பண்ணலானு கேட்டா அவங்க ஒரு சஜஷன் குடுப்பாங்கே நம்மளுக்கு என்ன நல்லதோ அத குடுப்பாங்க
அது செரி இதுக் சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்டி எல்லா நாசமா போணு அந்த மாரிதா தருவாங்க இவ எந்த வலைய எந்த வலையலிட்டா கீழ விழுவா அப்டின்னு சொல்லி காத்திருப்பாங்க
அதே தாங்க அதே தாங்க சொந்தகாரண்ட போய் சொன்னீங்கனா இங்குட்டு நம்ம நல்லாப் பேசிற மாரி பேசிட்டு அங்குட்டு போய் அப்டியே இவ இப்டியே போறானா
பொறாம படுவாங்க கண்ணு வச்சே போயிருவாங்க ஒருத்தர மட்டு சொல்ல மாட்டே ஊரே பரப்பிருவாங்க இ அத பண்ண இத பண்ணுன இத சோ அதாச்சுனு சொல்லுவா
அதுல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னா அது பிரச்சன கெடையாது ஃபெய்லியர் அயிட்டோம் வச்சுகங்க அ தெரியு அப்பயே இது இப்டி எது அப்டி ச் அஹ் கேக்றானா இருக்கிறத து ஆசைப்படணு பறக்கறதுக்கு இருக்கறத விட்டு பறக்கறதுக்கு ஆசப்பட்டா அப்டி இப்டின்னு நம்மள டிமோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர ஃப்ரண்டஸ் அப்டி கெடையாது விட்ரா பாத்துக்கலாம் இதுலா ஒரு மேட்ரா
அது சொன்னீங்கனா ஹண்றடு ஃபர்சன்ட் கரெக்ட் சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா எத்த ஒரு மனுஷன கீழறக்க முடியுமா அத்தனதோலோ கீழ இறக்கிடுவாங்க பின்ன வேற எ எல்லாருக்குமே அந்த மாரி நல்ல ஃப்ரண்ட்ஸ் குரூப் அமையுமான்னு கேட்
இல்ல அல்ல ஃப்ரெண்ட்ஸ்லேயே நெறைய அப்டியே இருக்காங்க சில பேர்லா ரொம்
நானே அந்த மாரி கேட்டகிரி தாங்க எனக்கு பாத்தீங்கன்னா நா எல்லாத்துக்கிட்டயு பேசுவே ஆனா ஒரு கட்டத்துக் க்கு மேல நல்ல ஃப்ரண்ஸ்சு பெஸ்ட் ஃப்ரண்ஸ்சு க்ளோஸ் ஃப்ரண்ட்ஸ்சு யாராச்சு இருக்கீங்களான்னு கேட்டாங்னா யாருமே இல்ல
சில பேரு ரொம்ப நல்லா பழகுவாங்க ஒரு டைம்னு வந்ததுக்கு அப்புறம் நம்மள அப்டியே மறந்துடுவாங்க சில பேர் அப்படி கெடையாதுங்க நம்ப ப்ச் லைப் லாங் நம்மளுக்காக வருவாங்க உம்ம்
அது கொஞ்சப் பேரு ஆனா எதோ ஒரு காரணனால உம் எதோ ஒரு கார ணம்னால நம்ம போச்சு அப்டின்னு சொல்லி இருப்போ
அவ்ளதான்ங்க ஏன் இப்ப நம்ம ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸா இருக்கட்டும் காலேஜ் ஃப்ரெண் ச இருக்கட்டும் ஒரு லெ அந்த காலேஜ்ல இருந்த குளோஸ்னஸ் வந்து இப்ப நம்ம வெளியே ஒர்க் போனக் அப்புறம் இருப்போமானா இருக்காதுங்க ஏதோ ஹ் ஏதோ ஒரு பிரண்ட்ஸோட மேரேஜ்லயோ அது ஏதோ நம்ம பாக்கவே முடியாத் ரெகுலரா பேசவு மாட்டோ
ஆமாங்க
ஆனா ஒரு சில பேர் அவ ப்ச் இப்ப ஒரு சில பேர்ட ப்ப ரொம்ப நாள் பேசாம விட்டுட்டு புதுசா பேசுனீங்கனு வச்சுக் ரொம்ப நாள் கழிச்சு பேசுனிங்கனா ஒரு மாரி புதுசா பேசுற ஃபீல் வரு
ஐயோ ஆமாங்க
உம் ஒரு சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்ளே
பழைய அந்த வைப் அப்டியே இருக்
அஹ் அந்த அந்த ஒரு யோசிக்காம அந்த பழைய வைப்ல பேசுவோ
ஆமா ஆமாட வாடாமச்சா என்னடா மச்சா அப்டி நார்மலா பேசுங்க இல்லைங்ளா பாக்கிக்க சொல்லுங்க இல்லிங்க பேர சொல்லி கூப்பிடுவாங்க இத்தன் நாள் பேரே சொல்லி கூப்ட்ருக்க மாட்டாங்க நம்மள இல்லிங்களா வாடி போடி வாடா போடா அந்த மாரி கூப்டுட்டு டக்குன்னு ஒரு வந்து சொல்லுங்க பேர் இது சொல்லுங்க அப்டின்னு சொல்லி கூப்டாங்கன்னா
வித்தியாசமா இருக்
வித்தியாசமா தா இருக்கது யார்கிட்டயோ பேசுற மாரி இருக் கே அப்டின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோ இல்லிங்ளா
தா அதேதாங்க ஏன்னா இப்ப சில பேரிட்ட எல்லா அந்த எவ்ளோ நாள் கழிச்சி நம்ம பேசுனாலு அந்த எப்பய நம்ம அந்த ஸ்டார்ட்டிங்ல பிரெண்ட்ஷிப் ம் குளோஸ் பிரண்ட்ஷிப்ல எப்டி பேசிருப்போ அடி அந்த அந்த இது வந்துரு சில பேர்ட அது வராது
வரவே வராது ஓ பெரிய ஒற்றனும் நம்மளே நெனைச்சாலும் நென நட க்கவே நடக்காதுங்க
கண்டிப்பாங்க
அவ்ளோ க்ளோஸா இருந்தவங்களே பிரிஞ்சிருப்பாங்க
ஆமா ஆமா சில பேர்ல்லா நானே பாத்துருக்கே உம்
போட்டு நடக்கறவங்க ஒன்னாதா இருப்பாங்க காலேஜ் விட்டு பிரியவே மாட்டாங்க காலேஜு அவங்கள பாத்து பேசுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி இவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிதா போயிட்டு இருக்கு
நெறைய பேரு இருக்காங்க நானுமே பாத்துருக்கேன நீங்க சொல்ற மாரி பாத் தா ஃபுல்லாவே அவங்கள பாத்தா என்னடா இவங்க ஒரு அத லவ்ர்ஸ் மாரி திரியுறாங்க சொல்ற அளவுக்கு உம் அப்டி சுத்தி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒருத் த எங்க இருக்கான்னு தெரிய மாட்டிங்து அவ என்ன பண்றான் இவ என்ன பண்றான் அவுங்க என்ன பண்றா ஒன்னோட ஒன்னா
அதெல்லா ஒரு சிலவ உங்கள மாரி ஒரு சில பேருக்கு அந்த மாரி எல்லாம் அ மையு எனக்கு தோணது எல்லாருக்கு அமைஞ்சிட்டு அது நல்லது இல்ல இல்லேங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க
யாராச்சு ஒரு குறிப்பிட்ட ஆள்காருக்கு மட்டுந்தா அந்த மாரி கரெக்ட்டா அமையும் இல்லைங்ளா
இல்ல எனக்குமே இப்ப நல்லா அமைச்சிருக்கு நல்லா அமையாதாது இருக்குங்க நா நம் பிரெண்டஸ நம்பி என் கூட பாத்த இடத்திலே நா ஒருத்த சின்ன முன்னாடி ஒர்க் பண்ணிட்டுருந்தே சும்மா அங்க இருந்து வேற இடத்துக்கு நா போ றயிலே என் கூடயே இருக்கிற பிரண்ட்டு டுவெண்ட்டி போர் ஹௌர்ஸ் ம் டுவெண்ட்டி போர் ஹௌர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே நாங்க ரெண்டுபேரு ஒரே ஷிப்ட்டு இப்ப வேற எடத்துல போஸ்ட் ஆஸ் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ட்ருக் கே மார்க் வெச்சி ஆஹ் ஆஹ் எங் கூடயே சுத்திட்டு இருந்த பிரண்ட்டு அதாவது அங்க நாங்க படுச்சுட்டு இருந்தோ அங்க வந்து ஒரு அகாடமில சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோ அப்போ அவனு என் கூட காலேஜ் ஃப்ரெண்டுதா என் கூடயே வந்து தங்கினா அப்ப வந்து நா மட்டு நைட் வேலைக்கு ஒரு வேலைக்கு போய் கூடயே நைட் வேலைக்கு எனக்கு மட்டுதா வேல நா அவனுக்கு பெர்மிஷன் வாங்கி அவ வரட்டு கூட அங்க தங்கிக்கட்டு அப்படின் சொல்லி வாங்கி ம் சாப்ட்டு அ சாப்பாடு செலவு மொத கொண்டு நா தா பாத் அதுக்கு தா அப்பற நா போஸ்ட் ஆபிஸ்ல வேல கெடச்சு வந்தகப்புற அங்க எனக்கு ஒரு மாரி தனியா இருக்க அகாடமில இருக்குடா செரி வாடா இங்கே வாடா இங்க ரூம் எடுத்தா இருக்கே நானு தனியா வாடா சேர் பண்ணிக்கலா சொல்லி அவன்ட வா வாடகை குடுக்கு வாடகை மொத கொண்டுல்ல சாப் மொத கொண்டு நா பாத்துப்ப அவன்ட இருக்கிறப்ப எடுப்ப இல்ல நானே முடிஞ்ச அளவு என்னால பாத்துக்கிட்டாங்க ஆனா ம் அதுதா அப் அப்புற எனக்கு கொஞ்சோ பிரச்சனைகளாச்சு இந்த போஸ்ட் ஆபிஸ்ல
ஆமாங்க பின்ன எல்லா டைமே எல்லாத்துக்கிட்டயு நம்ம காசு இருக்க நம பெரிய அம்பானி ஒன்னு இல்லல
இல்லல்ல அந்த மாரி பிரச்சனை இல்ல எனக்கு வந்து போஸ்ட் ஆபிஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு ச்சுங்க அப்ப வந்து நாங்க ரெண்டு ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு அந்த விசிட்டிங் வரவங்களோட கொஞ்சோ வாக்குவாதத்தில கொஞ்சோ பெரிய பிரச்
அதான சொல்றே இந்த பைசா காரணத்துக்கு தா எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க ஏன்னா எல்லா டைமே எல்லாத்துட்டயு காசு இருக்காதுன் தெரியதில்ல காசு இருக்கோமா இருக்காதா தெரியாதுல்லங்க
ஒரு த்ரீ மந்த் சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க சஸ்பென்ல உட்டாங்கங்க என்னய நா ஊருக்கு போயிருந்தே அப்ப அந்த பயனு பேங்கிங்தா படிச்சுட் இருந்தாரு நா எ கூட தா படித்தாங்க படிச்சு பாஸ் ஆனா அந்த டைம்ல அவன் பாஸ் ஆயி வேலைக்கு போய்ட்டா
ஓகேங்க
வேலைக்கு போனது கூட ஏன்ட சொல்லல அதுக்கடுத்து நான் ஏ பிரச்சனைள இருக்கேன் தெரியு என்னாச்சுனாளு ஒரு கால் கூட பண்ணி கேக்கல
ஆ ஐயோ இந்த மாரி கல் நெஞ்சுக்காரங்களு நெறய பேர் இருக்காங்க சோ சஞ்ச நன்றியவே மறந்துருவாங்க நெறய பேரு
கூட நாங்க ஆபீ ரெண்டு பேரு எங்க ஏபி பி எம் னு ஒரு அண்ண வேல பாப்பார் அவர் சொல்லுவாரு என்னடா கூட்டிக்கிட்டே திரீவ
இப்ப என்ன போச்சா இதுவு கூடயே இருந்து இது பண்ணிடானா ஐயோ கூட இருந்து போனத கூட தெரியாதுங்க இது நாலஞ்சு பேர் கேட்க போதுதா மன வலியா இருக்கு இல்லைங்களா அவங்க போனா கூட நம்மளாச்சு சரின் சொல்லி இருக்கலா இதா இருந்து இவங்க கேட்டே நம்மள மன சங்கடப்படுத்துவாங்க அத பத்தி நம்ம மைண்டே பண்ணாம இருப்போ இவங்களால இத பத்தி கேட்டு கேட்டு தெய்வமே அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியு முடியாம துப்பியு முழுங்காமயு நம்ம ஒரு இது வச்சிருப்போமே அந்த நெலமயெல்லா சத்தியமா யாருக்குமே வரக்கூடாதுங்
அதா அதா அவர் கேக்க போது எனக்கே சங்கட்டமா இருச்சு என்னடா ஒரு கால் கூட பண்ண மாற்றா நீ அப்படி கூட்டிகிட்டு திரிஞ்ச ங்க கூடயே அப்படி இருந்தாரு வேற என்னண்ணே பண்றது சரி அவர் வேல வாங்கி
ஆனா சொல்ற மாரி இதெல்லா ஒரு நன்றி கெட்ட உலகந்தா இல்லைங்களா
இல்ல ஃபிரண்ட்ஸ்லா இப்டி இருக்காங்கன் சொல்றே எல்லா
இப்படியு இருக்காங்க அப்படியு இருக்காங்க நீ ஃபிரண்ட்ஸ்ன் பாக்காம நார்மலா ஒரு மனுஷனா பார் பாருங்க இது ஃபிரண்டே இல்லாம நம்ம ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிருந்தாலு கொஞ்சோ மனசாச்சி இருந்துதா அவங்க உங்களுக்கு ஹெல்ப்
கிட்டதட்ட நா சொல்றனே என் ஃபிரண்டு அவனுக்கல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசன் ரூம் வாடக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசனுக்கு மேல குடுக்க வேண்டியதுருக்கு ங்க அதாவது எமர்ஜென்சிக்கு ஒரு தடவ வாங்க இன்ன வரைக்கு அவன் என்ட்ட கேக்கல எனக்கு கொஞ்சோ ரோட் பிரச்சனை அவ இது வரைக்கு என்ட்ட கேக்கல வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கு நா தரண்டா அப்படின்னே ஏ குடு இருக்குறப்ப குடுறா அப்படின் அந்த மாரியு இருக்காய்ங்க சொல்ற நா அவனுக்கு பெருசா எதுவு பண்ணதுக்கு கெடயாது இவனுக்காவது நெறய பண்ணிருக்கே
என்னதா இருந்தாலு நல்ல இதா அமையருக்கு இனி வாழ்த்துக்கள்ங்க
அந்த மாரியு இருக்காங்க இந்த மாரியு இருக்காங்க அமையறது ரெண்டு பக் கமு அமையுது ஒன்னு ஒரு பக்கோ இந்த எக்ஸ்ட்ரீம்ல அமசா அந்த பக்கோ இன்னோரு எக்ஸ்ட்ரீம்ல இருக் காங்க அப்டி இருக் காங்க ஃபிரெண்ட்ஸ் ஆனா பிரெண்ட்ஸ்னாலே மேக்சிமம் நல்லவங்கள தா இருப்பாங்க ஒரு சில பேர் தாங்க அப்டி இருக்
உஹம் புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க உம் சரியானாங்க வச்சர்றே ஓகேங்க ஓகே